ஹெலோ காலை வணக்கங்க வணக்கம்
என்ன பண்ணிட்ருக்கீங்க
அ இப்பதாங்க சமச்சு முடிச்சுட்டு வந்து உக்காந்த
இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்ளா சமையல் வேல
எம் பொண்ணு சீக்கிரமா ஸ்கூல் போறாங்க ஏழு பத்துக்கெல்லாம் வேன் வந்துருது ஸ்கூல் வேனு
ம்
அதனால பா சீக்கிரமா காலைலியே சமச்சி குடுத்தனுப்பிட்ற
இவ்ளோ சீக்கிரமா வந்தா எப்டிங்க அப்ப எத்தன மணிக்கு எழ்றீங்க விடியற்கால
நான் ஒரு ஆறு மணி அஞ்சே முக்கா அப்டிதா எழுவே ரொம்ப சீக்ரலா எழமாட்ட அவளப் பொறுமி அவுளுக் சமச்சிட்டு பொறும்மியா ரெடியாயி அவள குடுத்தனுப்பிட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புற நாங்க பொறும்மியர் ரெடி ஆகுறதுக்கு எங்களுக்கு கரெக்டா இருக்கு லேட்டா எழுந்தோனா சமைக்கிறதுக்கு லேட் ஆகு வேலை செய்யறதுக்கு லேட் ஆகுது இல்லிங்ளா
உம் உம்
கொஞ்சோ சீக்கிரமா எழுந்து சமைச்சோ அப்டின்னா எல்லா வேலையு சீக்கிரோ முடிஞ்சிரும்
அப்டிங்ளா ஆனா கஷ்டோ இல்லிங்க இத்தனை மணிக்கு எழுந் உங்களுக்கு கஷ்டோ அந்த பிள்ளைக்கு கஷ்டோ
ஆமா ஆமா
ஆஹ் எனக்கு ஒரு டவுட்டுங்க இந்த வீட்டுல மாடி தோட்டல்லா அமைப்பாங்கல்ல
ஆமாங்க
அதுக்கு அந்த மாடி தோட்டத்துக்கு மண் எல்லா இது பண்ணிட்டு எப் டி உரல்லா போட்டு வளக்குறாங்க ஏதாது தெரிமா உங்களுக்கு
வொரோன்னா வீட்ல நீங்க சமைக்கிறீங்க இல்லிங்களா
ஆமா
அந்த சமைக்கு போது அந்த காய்கறி எல்லா கட் பண்றீங்க பாருங்க அ
ஆ
அந்த தோலு அப்றோ அழுகி போனது அதாவது கொஞ்சோ புழுகு வெச்சா மாரி எல்லா இருக்குல்ல மீந்தது அந்த அதெல்லா அழுகி போனதுன்னா ஒரு ஏதாவது ஒரு டப்பால கொஞ்சோண்டு மண்ணு கொட்டி வெச்சு க்கோங்க மண்ணு அதுக்கப்பறோ இந்த தேங்கால்லா உரிக்கிறீங்க பாருங்க
ஆஹ் ஆஹ்
தேங்கா உரிக்கு போது அந்த அந்த உம் தேங்கா உரிக்கு போது அந்த நார்ல இருக்கு இல்லிங்ளா ஆ நார் வரும் இல்லிங்களா அந்த நாரை நல்லா கசக்குனீங்கன்னா அதுலருந்து இது வரு அதெல்லா எடுத்து அஹ் ஒரு பக்கெட்க்குள்ள மண்ணு இதெல்லா போட்டுக்கிட்டு இது இத என்ன பண்ணணுனா இந்த தெனலும் காய்கறிங்க வீணா போறதெல்லாம் எட் துட்டு போய் அதுல போட்டு வைங்க போட்டு க்ளோஸ் பண்ணியே வச்சிட்டுங்க அதுக்கப்பறோ ஒரு ஒரு ரெண்டு மாசோ கழிச்சி அத அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருக்கணு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுர்ணோ அந்த மாரி பண்ணிட்டே இருந்தீங் கன்னா நல்ல ஒரு வொரமா மாறிடு அது அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு செடிய புதுசா நடவு செஞ்சீங்க அப்டின்னாக்க இத கொஞ்சம் போட்டு அப்பறோ அந்த தேங்கா நார் கொஞ்சம் போட்டு மணல் கொஞ்சம் போட்டு நட்டீங்கன்னாகா ஆஹ் செடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும் பெரும்பாலு பாத் தீங்னா இந்த ஆஹ்ம் இந்த மாரி பண்ணீங்ன்னா நெறைய பேர் இந்த மாரிதா பண்ணுவாங்க பண்ணி இந்த மாடி வீட்டு தோட்டத்துக் கு இததா யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்பறோ பாத்தீங்ன்னா உங்க உங்களுக்கு பக்கம் ஏதாது மாடு ஆடு யார்னா வளக்றாங்ன்னா அந்த எருவும் கொஞ்சம் சேத்திங்ன்னா வுன்னு நல்லா வளரும்
உம் ஆமாங்ளா அதே மாதி ரி அந்த செடி நட்றதுக்கு முன்னாடி இந்த கோகோபீட் அப்டின் சொல்ட்டு போட்றாங்ல்ல அது வந்து நம்ம கடையில குடுத்து வாங்கறத விட நாம்பளே செய்லா அந்த தேங்கா நார் தானுங்க தேங்கா நார் தேங்கான் அது தேங்கா நாரை உதிர்க்கும் போது வரும்ல அந்த தூசி மாதிரி அந்த தூசியதா எல்லாத்தையு ஒன்னா சேத் து அது கோகோபீட்டு அப்டின்னு சொல்லிட்டு இப்ப செய்றாங்க அத வீட்ல நாம்ளே செய்யாம ஏ எல்லாரு கடையில வாங்குறாங்க அத நாம்ளே செய்லால
எல்லாருக்குமே ஒரு கஷ்ட தாங்க இப்ப எல்லாமே கடயில விக்குது இப்ப எந்த பொருள் எந்த வீட்டு பொம்பளைங்க அவுங்களே செஞ்சுக்கிட்டாங்க சொல்லுங்க எல்லாமே இப்போ வீட்டு வேலயே பாருங்ளே நா அப்போ செஞ் நம்ம அம்மாங்களா செஞ்ச மாரி இப்ப நம்ம செஞ்சுக்கிறோமா கெடயாது எல்லாத்துக்குமே ஒரு மிஷின் வந்த மாரி இப்ப எந்த பொருளுமே வீட்ல செஞ்சுக்கறதுல்ல யாருமே எல்லாமே வெளியே போய் அத போய் ஒக்காந்து செஞ்சுட்டு நேர கடயில காசு குடுத்தா வந்துர்து அப்டின்ற ஒரு மைண்செட்ல இருக்காங்க எல்லாருமே அந்த மாரி இருக்காங்க ஒரு சிலர் செஞ்சி இருக்கிறவங்களும் இருக்காங்க அ அத போய் என்னத்துக்கு நம்ப போய் கடயில வாங்கிட்டு வீட்ல இருக்கிற கெடைக்கிற பொருள வச்சு நம்ம செஞ்சுக்கலா அப்டின்னு இருக்கிறவங்களு இருக்காங்க
ம் ஆமான்டா மழ நாங்களு இங்க வைக்கிறோ செடி வக்கிறோ எங்க வீட்லயு இருக்கு செடி இருக்கு
அப்டிங்ளா
ஆமா நாங்க செடி வைக்கு போது பர்ஸ்ட் மணல் மணலுங்கறத விட நல்ல செம்மண்ணு அப்றொ இதுக்கு முன்னாடி செடி வச்ச கொஞ்ச மண்ணுங்ள கலந்துட்டு அதுல கொக்கோபீட் கொஞ்ச ஊற வச்சு அந்த கொக்கோபீட்ட கலந்துட்டு ஒ ஒரத்துக்கு இதுதா நாங்ளு பண்ணுவோ இந்த காய்கறிகள்லா இருக்கு இல்லயா
ம்
அதெல்லா நாங்க ஒரு இதுலல்லா சேத்து மூடி வைக்க மாட்டோ எங்க வீட்ல மண்ணு இருக்குது
ம்
அந்த மண்லயே போட்டு கொஞ்ச அத போ யூஸ் பண்ற அந்த மு ட்ட ஓடு அப்புறோ அந்த காய்கறியோட வேஸ்ட் இதெல்லா எடுத்துட்டு போயி ட்டு போட்டுருவோம் போட்டுட்டு அந்த சாணோ ஏதாவது கெடைச்சிச்சுன்னா அதயு போடுவோ விட்ருவோ அது பாட்டுக்கு அதுவா கொஞ்ச நாள்ல அது இன தூள் மணல் மாரி ஆயிருது அதுவு மண்ணு மாரி ஆயிடுது அப்புற அத எடுத்துட்டு வந்து ம் மண்ணல்ல கலந்து அந்த மண்ல்ல கொக்கோ பீட்டு அப்புறோ இந்த ஒரோ எல்லாத்தையு போட்டுட்டு அதுக்கப்புறோ அதுக்கு மேல மண்ணு போட்டு செடி வெக்கிறோ நாங்களு நல்லாதா வரு து ஆனா இப்போ ஒரு கொய்யா செடி ஒண்ணு வெச்சிருக்கிறோ
ம்
ஆனா காயே வரமாட்டேங்குது அது என்ன ப்ராப்ளமா இருக்குனு சொல்லிட்டு தெரியல நாங்களு ரெண்டு மூணு டைம் அத வெட்டி வெட்டி வளர விட்டோ ஆனாலு அது வர்ல
வர்லீங்களா அ அது வந்து பாத்தீங்கன்னா எடோ வந்து குறுகலா இருந்தாலு சீக்கிரமா காய் விடாது அதே மாரி ஆ ஏதாவது பக்கத்திலயே இன்னொரு செடி அப்டி இருந்தாக்க அத வந்து அ மகரந் அந்த பூ அந்த பூவ வந்து பூவு விடறது இல்லீங்களா
பூ கூட விடறதில்லீங்க பூ விடறதில்ல அந்த சும்மா துளுர் விடுது எல விடுது அவ்ளோதா சொல்ற மாரி பக்கத்துல டிஸ்டப் பண்ற மாரி பெரிய செடிங் கூட அது எதுவு இல்ல அந்த மரம் தா இருக்கு அது பக்கத்துல சின்ன சின்ன செடி தா இருக்குது அந்த சின்ன சின்ன செடியெல்லா அது அந்த அவ்லொக்கல்லா டிஸ்டப் பண்ணாதே என்னா கொய்ய மரத்தோட வேர் தா பெருசு
உ
சின்ன செடிங்கங்ல்லா பண்ணாது எந்த டிஸ்டபும் பண்ணாது ஆனாலு அது காய் விடல
அது என்ன ரீசன் தெரிலயே எதனால காய் விடாம இருக்கு இவ்ள பெரிய மரமா இருந்து ஒருவேள நீங்க அது வந்து ம் எப்டி நர்சரில இருந்து வாங்கி வச்சீங்களா இல்ல ஒட்டு செடியா இல்ல அதுவா வந்த மரமா அது
இல்ல இல்ல நானு எங்க சொந்தக்கார் கல்யாண்த்துக்கு போயிருந்தே எங்க அண்ணா கல்யாணத்துக்கு
உம்
அங்க குடுத்தாங்க மரக்கன்றுங்கல்லாம் அங்க கொடுத்து அனுப்புவாங்க இல்யா ஆ கல்யாண்த்துக்கு போனவங்களுக்கு பரிசா குடுக்கும்போது அந்த மாரி அந்த செடிய குடுத்தாங்க
ஆ
அத எடுத்துகட்டு வந்துச்சும் ஒரு வேள அது மலட்டு தன்ம இருக்கற செடியாவா இருக்குமா என்னனு
ஆமாங்க அப்டியும் இருக் கலாம் சப் அப்டி இல்லன்னா அது பூவிட்டாக்க அத வந் து மகரந்த சேர் க்கை பண்ணாக்க காய் விடும் அப்டின்றது ஒரு இது இருக்கு இந்த விவசாயிங்கல்லாம் அப்டி சொல்லுவாங்க ஆ அப்டி வேணா பண்ணனா பூ விடல அப்டின்னு சொல்றீங்ளே பூவிட்டா அது ஏதாது ஒண்ணு பண்ணலா இல்லன்னா நர்சரி வச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்ககிட்ட இத அத பத்தி கேட்டு பாக்கலாமே இல்லன்னா விவசாயம் பண்றவங்க கிட்டயாது அத பத்தி விசாரிக்கலாமே என்னவா இருக்கு அப்டின் கேட்டீங்க்னா அவங்க ஏதாது அதுக் ஒரு பதில் சொல்வாங்க இல்லிங்களா
உம் ஆமா ஆமா அப்டிதாங்க கேக்கலான்னு இருக்கறேன் நானு நறைய டைம் அத வெட்டி வெட்டி போட்டுட்டும் வெட்டி போட்டு துளுர் விடுதே தவிர ஒரு நாளு அதுல பூவு வெக்கெல காயு வக் கல எதுனால அது அப்டி இருக்கணும் தெரில சரி அது வேஸ்ட்டா வெட்டி போட்டுரலாமான் பாத்தாலு இத்தன வருஷம் அத வளத்துட்டு வெட்டி போடவு மனசு வரல நல்லா அந்த எலைகள்லாம் பச்ச பச்சையா துளுர் வுட்டு அழகா இருக்குது பாக்கவு
உம்
வெட்டி போடவு மன்சு வரமாட்டேந்து
ஆமாங்க அது சின்னசல இருந்து வளத்துட்டு பெரிசா வெட்டணுனா ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ஒரு சின்ன செடிய வளத் தோணா நம்ம அத புடுங்கி போணுனா நம்ம எவ்ளோ மனசு கஷ்டமா இருக்கு மரத்த அப்டி வெட்ட முடிமா கொஞ்சு வெயிட் பண்ணுங்க யார்னா விவ சாயம் பண்றவங்கிட்ட அதாது கொய்யா செடியே வச்சு விவசாயம் பண்றாங்க இல்லிங்களா அவங்ககிட் ட ஒரு இது கேளுங்க சஜஷன் கேளுங்க கேட்டுட் டு அதுக்கப்பற என்னா பண்ணுங்க
உம் அப்டிதாங்க பாக்கணு அப்றோ அப் அப்பறங்க நீங்க வீட்ல எல்லா செடியல்லா வளக்கற பழக்கம் இருக்
எங்க வீட் லா இருக்கங்க நானுமே வளப்பே ஆனா அந்த அளவுக்கு நா ஒண்ணு பெருசா இல்ல செம்பருத்தி செடி இருக்கு அப்பறோ இந்த பூ மாரி பூ வகையான செடிங்க ரோஸ் செடி அப்பறோ இந்த காக்கனா மல்லி இ இந்த மாரி ம் செடிய மட்டுந்தாங்க வச்சுட்டு இருக்காங்க மத்தப்படி இந்த காய் கறி அந்த மாரி செடியெல்லா இல்ல எனக்கு வெக்கணுன்னு ஆச எங்கங்க இங்க நெறைய கொரங்குங்க ஆயிருச்சுங்க காட்டெல்லா அழிச்சு கொரங்குங்க மொத்த இங்கே வந்துட் டா காட்ட அழிச்சிட்டு எல்லா கொரங்கு இங்க்யே வந்துடுது பாவோ அதுங்க போறதுக்கு எடோ இல்ல அதையு நம்ம திட்ட முடியாது
ஆமா ஆமா மொத்த செடியு வந்து இப்ப அந்த சின்னதா அந்த பூச்செடில துளுவிற அந்த மொட்ட கூட கச்சி சாப்டுது
ஆமாங்க அததா பண்ணுதுங்க வருதுங்களா அத அடிக்கவு முடியல தொரத்தவும் ஆ தொர்த்னா நம்மள கடிக்க வருது இப்ப இருக்குற கொரங்குங்க மின்னெல்லா கொரங்குங்க வந்து சின்னா ஐயோ ஆஞ்சிநேயர் ஆஞ்சிநேயருன்ற ஒரு மாரி ஜாலியா இருக்கு அத வினோதமா பாப்போ நாம இப்போ கொரங்குனாவே ஒரு மாரி கடுப்பாகுது ஏன்னா வீட்டுக்குள்ள எல்லா வந்துருதுங்க வீட்டு